உம் எப்டி
உம் நல்லா இருக்கோமா நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கோம் தோழி சாப்ட்டாச்சா
சும்மா காஃபி டைமு உம் காஃபி முடிச்சாச்சா
இல்ல இனிமே நாங்க இன்னு கொஞ்ச நேரங் கழிச்சுதா அது காஃபி குடிக்க மாட்டோ டீ தா குடிப்போ
அப்டிங்ளா என்னவோ சொல்றாங்க காஃப் ஃபி குடிக்லா பட்டு அ அந்த டீ குடிச்சா வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற ரத்த கம்மியாய்டு
ஆ ஆமா ஆமா டீயே கொஞ்சொ இதுன்தா சொல்லுவாங்க ஆனா வந்து டீ குடிச்சி பழகி போச்சி இன்னக்கி கூட டீ பவுடர் இல்லன்னு நாங்க காஃபி தூள்தா போட்டு குடிச்சோ எனக் எனக் கு சுத்தமா புடிக்கவே இல்ல
அது பழகிடுச்சுன்னா அவ்ளோ தாம்மா ஆமா ஆமா
டிவிஸ் போ குடுத் போட்டு குடிப்பே எங்க அம்மா திட்டுவாங்க அ எ எத்தன வாட்டிமா போட்டு குடிப்ப பித்தம் புடிச்சிக்கு சாப்புட முடியாது அப்டின் சொல்லுவாங் ஆனா வந் நா நெனக்கிறப்பல்லா போட்டு குடுப்ப டீனா எனக்கு அவ்ளோ புடிக்கு
சிலர் அப்டிதா ஆனா எனக்குமே டீ ரொம்ப புடிக்கு ஆனா ஆ சொல்வாங்க டீ அதிகமா குடிக்கக் கூடாது ஆனா ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரையிலு காஃபி கூட அதிகமா குடிக்கக் கூடாதுதா ரெண்டுமே நம்மளோட ஒடம்புல இருக் குற ப்ளட்ட கொறைக்கு அப்டின் நெனக்கிற நா வந்து ஆஹ் சிலருக்கு வந்து இப்போ ஓயா ஒனக்கு ரொம்ப டீ புடிக்கு அப்டி என்னா நீ ஒரு நாள் குடிக்லன்ன ஒனக்கு கண்டிப்பா தலவலி வந்த்ருன் நெனக்
ஆப்மா அம்மா ஆமா
நா வந்து அப்டி அடிக்ட்டு கடையாது
உம்
குடிஷ்ட்டே இருப்ப அ இப்ப குடிக்கிலன்னாலு பெருசா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது
உம் நா சோகமா இருந்தாலு டீ குடிப் இப்ப அதே மாரி ஏதாச்சு மழ மழ பேஞ்சி க்ளைமட்லா நல்லா இருந்துச்சுனாலு டீ குடிப்ப அப்பறோ கஷ்டமா இ லு டீ குடிப்ப சந்தோஷமா இருந்தாலு டீ குடிப்ப டீ குடிக்கிணுன் தோ லோ அப்டின்னாலு டீ குடிப் ப்ப அதே மாரி எங்கேயாச்சு ஃபோன் லயோ டிவிலியோ டீ பாத் சேரி நம்ளு போட்டு குடிப்பமே போர் அடி ஸ்டா போட்டு குடிப்பேன
ஆஹ் எனக்கு அப்படி கெடையாதுமா இப்ப நா தனியா இருக்கே நா வந்து குடிக்க மாட்டே அதே ஏன் ஹஸ் ஹஸ்பண்டோ ஏ ஹஸ்பண்ட் இருந்தா மட்டும்தா ரெண்டு பேரும் இருந்து பேசிட்டே ஆ டீ டைம் அப்டின்னு டீ குடிப்போமே தவிர நா இப்ப தனியா இருக்கன்னா து எனக்காக நா வெச்சு குடிக்கவே மாட்டே எப்பயுமே
உஹம் உம்
எல்லாரு சொல்லுவாங்க டீ குடிக்கலன்னா எனக்கு தலவலி வந்துருது அப்டி இப்டினு நான வந்து இல்ல என்னோட பாடி இன்னும் ஏன் கண்ட்ரோல்ல தா இருக்கு இப்ப நா குடிக்கலனாலு அது கடையாது அப்டின்னு அந்த மைண்டல சொல்லி வெச்சிருக்கே உம் அதுக்காகலா ஆ்அந்த கண்ட்ரோல் இன்னு என்கிட்ட இருக்கு அப்டின்னு ஒரு சந்தோஷோ எனக்கு இருக்கோ இன்னைக்கு குடிக்காம பாப்போ அவுங்கள மாரி தலவலி வருதா இல்லையா அப்டின்ட்டுனு எனக்கு வரவே வராது தலைவலி எல்லா
ஒரு மாரி தலவலிக்கிற மாரி இருந்துச்சுன்னா அப்புறோ போட்
என்னா அது என்னா அப்டின்னா ஆ மத்தவங்க சொல்லி சொல்லி அந்த மாரி நம்ம மைண்ட் ஏத்துக்குதுன் நெனைக்கிறமா இப்ப டீ குடிக்கலன்னா எனக்கு தலவலியா வந்து ரு அப்டின்னு நெறைய பேர் நா சொல்லி கேள்விப்பட்ருக்க அதனால ஆ அ அத வந்து நம்பளு அந்த நம்ம மைண்டுக்கு ஏத்திக்கிட்டு அ நம்மலு டீ குடிக்லனா தலவலி வந்துரு அப்டின்ற நெனப்புல தலவலி வருதே தவிர நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நம்மளால அந்த தலவலியே நம்ம ப வராம பாத்துக்லா ஒரு நாள் ட்ரை பண்ணுமா அ இன்னிக்கு நா டீ குடிக்ல எனக்கு தலவலி வராது அப்டின்னு நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணிப்பாரு கண்டிப்பா உனக்கு
எனக்கு எனக்கு வந்து எப்பயுமே ஒரு ஃபுல் டே ஒரு நாள் இருப்ப அந்த ஃபுல் டேவும் தலவலிக்குங் நம்ம டீ குடிச்சாலு சேரி குடிக்லனாலு சேரி அது வந்து என்னனு தெரியல நானு நெறைய இது பண்ணி பாத் துட்ட செக் பண்ணி பாத்துட்ட ஒன்னு இல்லன் சொல்லிட்டாங்க ஆனாலு வந்து நெறைய தலவலி அங் நெறைய பேர் என்ன சொல்றாங்கனா நெறைய யோசிக்றியா அதனால தலவலியா நா சொல்லுவ ஆமா நா நெறையவே யோசிப்ப ஏதாச்சு வந்துச்சுன்னா அத பத்தி யோசிச்சுகிட்டே இருப்ப நானு எனக்குள்ளயு பேசிப் இத பத்தி யோசிக்காத அத விட்று அப்படின்னாலு ஆஹ்ஹ ஃபஸ்ட் அதுலதா மைண்டுக்கு வரு அத யோசிச்சு யோசிச்சுஇப்டியா அப்டியானே என் மைண்ட என்னாலே கன் பண்ண முடியாம தலவலிக்கு ஒவ்வொரு வாட்டலு அழுகுவ தல வலிச்சிச்சுனா
அப்டிங்களா அது கஷ்டந்தா தலவலி வந்து ந பாத்திருக்க தலவலி வர்றவங்க வந்து அவங்க பட்ற மைக்ரேன் அண்ட்டீனு இது சொல்றாங்கல்லயா அதுனால ரொம்ப கஷ்டொ கஷ்டப்படுறாங்க எனக்கு வந்து ரொம்ப சூடான எடத்துக்கு போனா மட்டு டுந்தா அந்த தலவலியே வருது மத்தபடி வேற எதுக்குமே இப்ப வந்து நா இருக்குற எடோ வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஆ இந்த மாரி ஒரு எடோ டத்துல ந்துட்டு வந்து என்னால அதிகமா வெப்போ இருக்குற எடத்துல என்னால இருக்கவே முடியாது இப்ப நா மகாபல்லிபுரோ போனுனு சொன்னாங் மார் திருவண்ணாமலைக்கி ஈவினிங் தா போனோ அது ஈவ்னிங் சுத்தும் போ போது அந்த அளவுக்கு எனக்கு நைட்டு சுத்துறதுனால எனக்கு பெருசா தெரில ஆனா மகாபல்லிபுரோ டூர் போனோப்ப வந்து எனக்கு எப்படா வீட்டுக்கு போயிட்டு ஆ ஆ இருப்போமா அப்டின்ற மாரி தோனிருச்சி எனக்கு அந்த இ ந்த இந்த மே மாதத்துல அதிகமாருக் கையால அதனால ரொம்ப கஷ்டமாருக் அந்த மாரி நேரத்துல தா எனக்கு தலவலியே வரு
எந்த சைட்லா ரொம்ப ரொம்ப வெயில்
ஆமாமா அது அதோட எஃபெக்ட் ட்டு உங்குளுக்கு இருக்குமா அதனால தா தலவலி வருது வரு
இல்ல இல்லங் தோழி அது என்னா அது மழ பேஞ்சாலு வலி நானு பஸ்ட்டு‌ வந்து போட்டு பாத்தே சிஸ் சும்மா சாதாரணமா ஒவ்வொரு அப்பப்ப வலி சரியாயிடுல அந்த மாரி தா ஸ்டாட்டிங்ல நெனச்சிட்டு ஹாஸ் பிட்டல் போன ஆ மாத்தர குடுத்தாங்க சாப்ட்ட பீர் செட் ஆகல அப்றோ கொஞ்ச நாள் நானு விட்டுட்ட அதுக்கப்புறமே என்ன சொன்னாங்க போயி்ட்டு கண்ணு செக் ரொம்ப வலிக்குதுன் சொல்லவோ சரி கண்ணு செக் பண்ணிட்டு வரலா அப்டின்னு போனதுக்கு கண்ணாடி போட சொன்னாங்க பவர் வந்து கொஞ்சமா கொறஞ் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சோண்டு கொறஞ்சிருக் கு நீங்க கண் படிக்கிறப்ப மட்டு கண்ணாடி போட்டுக்கோங்க
ஆ ஆ செரி செரிம்மா ஆனா அதிகமா ஆ மாத்திர மட்டும் போடாத் தம்மா
அதா அதா நா நெறைய மாத்தர போட்டுட்ட‌ அதனால தா அதனாலதா தோழி இப்பல்லாம் வந்து நிறுத்திட்டேன் வலிச்சா வி சிட்டு போட்டோ அப்டின்னு நெறைய மாத்ர அவங்க வந்துட்டு ரத்த ஓட்டாக் கம்மியா இருக்குன் இந்த மாரி முட்ட கீர வக ஏதாச்சு சாப்புட்லா அப்டின் சொன்னாங்க அப்றோ கண்ணாடிப் போட சொல்லவு நா என்னப் பண்ணிட்டா எனக்கு புடிக்காம இருக்கவு கொஞ்ச நாள் அப்டியே படிக்கும்போது கூட போடாம விட்டுட்டா அதுக்கப்றோ இருக்கு அப்ப திருப்ப வந்து கண்ணாடி மாட்ட போன அப்றோ அவங்க வேற கண்ணாடி குடுத்தாங்க அங்க திருப்ப கண்ணாடி போட்டு செட் ஆகலங்கவு அப்றோ சாதா ஹாஸ்பிடல் போயிட்டு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க அவுங்க பாத்தா எனக்கு சரியா இருக்குமா
ஹ அப்டிங்களா
அவங்ககிட்ட போனா அவங்களும் இது பண்ணாங்க அப்பறோ இது பண்ணல சரி ஸ்கேன் ஒரு வாட்டி பண்ணிக்கலா மண்டயில ஏதாச்சும் பிரச்சனையாச்சு இருக்க போது சொல்லி ஸ்கேன்லாம் போனோ அதுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க அஹ் ஒரு ஸ்கேனுக்கு வந்து நாலாய்ருபா தல மட்டுமே
ஆஹ் ஆஹ்
பண்ணமா அவங்க இருந்துட்டு ஒண்ணுமே இல்ல அதனால வந்து அஹ் நீங்க வந்து ஆயர்ருபா குடுத்துருங்க நம்ம மூணாயிர மட்டும் எடுத்துக்கலானு எங்களுக்கு திருப்ப காச குடுத்துட்டாங்க
ஆஹ் ஹ ஹ செரி செரிம்மா
கொஞ்சமா ம்ச் ரத்த கட்டி இது அதென நீர் கோத்துருக்க மாரி இருக்கு கொஞ்சோ ஆவி புடிங்க சரியா போயிருதாங்க அதுவு ட்ரை பண்ணி பாத்தாச்சி அப்றோ ஒவ்வொரு முக்கியமா தலவாணியில அந்த நொச்சி எல வச்சி படுங்க சரியா போயிடு அப்டின்னாங்க அ அதுவு வச்சு இது பண்ணியாச்சி அதுக் அப்றோமே எனக்கே மனசு விட்டு போச்சு நீ எவ்ளோதா மாத்திர போடுறது மாத்திர போட்ட அந்த வயிறு என்னாத்துக்கு ஆகுறது அப்
மாத்திர போடுறது பெயின் கில்லர் போடுறதுனால நம்மளோட கிட்னி எஃபெக்ட் ஆகுது மா நாங்க வந்து ரொம்போ அனுபவிச்சுட்டோ இப்ப அ அ அ இந்த ஜான்வரிலதா எங்க நாத்தனார் எறந்துட்டாங்க அவுங்க இந்த மாரிதா சளிபுடி புச்ச ஒரு மாத்திர அ இரும்பல் வந்தா ஒரு மாத்திர இப்போ வருது அப்டின்னு மின்னாடியே போடுவாங்க அந்த மாரி அதிகமா மாத்திர எடுத்து எடுத்து என்னாச்சி கிட்னி ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டு அவுங்க ஏழு வருஷமா டயாலிசிஸ் பண்ணி டிருந்தாங்க
ம் ம் ம் டயாலிஸ் பண்ணாலே அது வந்து இது நிச்சய இல்லாத வாழ்க்க மாரி
ஆமா ஆமா ஆமா அதோட ஃபுட்டு கண்ட்ரோல் இருக்கணு சால்ட் கண்ட்ரோ ட்ரோலு தண்ணி கண்ட்ரோலு எதுக்குடா இவுங்க வாழ பாங்கப் அப்டின்ற மாரி தோணு ஆனா அவுங்களுக்கு வந்து என் என்னடான்னா அவுங்க பையனுக்காக அவுங்க அத்தன் நாள் வாழ்ந்தாங்க
என்னோட மாமாக்கு இதா ஃபஸ்டே வந்து கொஞ்சோ சுகர் இருக்கவு அவுங்க வந்து அப்பேயே கவனிக்காம விட்டுடாச் இத்தனைக்கு அவுங்களுக்கு இந்த மாரி மாற்றோ இருந்து இந்த மாரி எந்த பழக்குமே கெடையாது இவுங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க சுகர் இருக்கவோ அது ஒரு பெரிய விஷியமாவே எடுத்துக்காம இருக்கவு குடுக்கற டேப்லெட் லா போடாம விட்டுட்டாங்க
அதா அதா அது வந்து ஒரு ஒரு ஆர்கானா கெடுத்துட்டே வருமா சுகர் அப்டின் ரொம்ப ஈஸியா சொல்ற வாங்க ஆனா நம்ம பாடியுள்ள இருக்குற ஒரு ஒரு அ ஆர்கானையு அது ஸ்லோ பண்ணு ஸ்லோவா கெடுத்துடே வந்துரு
அதா இவங்களு என்னா பண்டாங்க அப்டே விட்டுட்டாங்க சரி இது என்ன பண்ணுது அப்படின்ட்டு வேலை வேலைன்னே இருந்துட்டாங்க அப்புறம் ஒரு நாளு ரொம்ப ஒடம்பு சரியாம ஆகிதா இருக்கு போது இந்த மாதிரி டையக்னஸ் அவங்களு இந்த மாரி பண்ணலாதா சொன்னாங்க அவரு வேணா வேணான்னு தா சொன்னாரு
ஆஹ் ஆனா அது ஒரு வாட்டி பண்ணிட்டோனா அதாவ்து அது அதுக்கப்பறமா ம்மா லைஃப் லாங்நம்பர் பண்ணிட்டு தா இருக்கணு நம எத்த நாள் உயிர்வாழறோமோ அத்த நாள் பண்ணிட்டுதா இருக்கணு ஆமா
சொன்னாங்க ஒரு வாட்டி பண்ணிக்கோப்பா சரியாயிரும் அதுக்கப்புறம் நம்ம போய் வேற ஹாஸ்பிட்டல் ஏதாச்சு பாத்துக்கலாம் அப்படினு அப்பற அவங்கலு பண்ணாங்க ஒரு மாசம் ஒரு மாசம் நல்லா இருந்தாங்க அதுக்கப்பற விக்கா ஆயிட்டாங்க எங் வீட்ல ஒரு பெரிய எல பொண்ணா அது ஒண்ணுதா
அதாதமா அது ரொம்ப கஷ்டமா நாங்க ஜான்வரில பட்டுட்டோ நாங்க வந்து ஆஹ் ஒரு வார அந் அதுல முன்ன ஹாஸ்பிட்டல்ஸ் வேறமா இப்ப வந்த ஹாஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நெறைய பேரு தப்பா கைட் பண்றாங்க இல்ல இந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட் டா ஆஹ் சரியாயிடு லாஸ்ட்டு வவ் ஒரு வார் வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது இல்ல இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி பாப்போ சரியாயிடு அப்டின்னு சொல்வாங்க சரி அதுக்கும் ஆச வச்சு பண் ஆ இல்ல இது வர் ஓர்க்காகல இன்னு இல்ல கடசியா இன்னொரு இது இருக்கு அ என்ன சொன்னாங்க கடசியா இந்த மிருகங்களுக்கு போடுறாங்கல்லம்மா ஊசி மாட்டுக்கு அந் அந்த ஊசி போட்டு பாப்போ அது போட்டா சரியாயிடு அப்டின்னு கடசியான அந்த ஒரு இது கூட போட்டு பாத்தாங்கம்மா அவங்க
ம்
ஏழு நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு வந்து பொனமாதா குடுத்தாங்க எங்களுக்கும் அது ரொம்ப கஷ்ட அவங்க இல்லாதது வந்து
ம் ம்
அந்த மாரி அதுக்குதா சொல்றே யாரா இருந்தாலு எனக்கு தெரிஞ்சவுங்களுக்கு எல்லாருக்குமே நா சொல்ற தொண்ணுதா வலி வந்தாலு தாங்கிக்கோங்க பெயின் கில்லர் மட்டும் போடவே போடாதீங்க மத்தது வேற பெயின் கில்லர் வ ந்து ரொம்ப தப்பான ஒரு டேப்லெட்டு
ம் அப்பறமே நா எவ்ளோ தல வலிச்சாலு போட்ரதில்ல ரொம்ப முடியாத சமயத்துல மட்டு இந்த கண்னு இந்த தலையெல்லா ரொம்ப புடுங்கம்போது மட்டுந்தா பேராசிட்டமால் ஒண்ணு போடுவ அதுக்கப்பற அவ்ளதா
நல்லா தூங்கிருமா அந்த மா அப்ப இப்ப வந்து தலவலி கூட எதுனால வரும்னா ஆ எனக்கு தலவலி எப்ப வரும் தெரியுமா இ பசி எடுத்துச்சுன்னா சாப்புடலன்னா தலவலி வந்துரு ப்ப பசி எடுக்கும் போ து நம்ம சாப்ட்டுன்னு தலவலி வருது துன்னா ஏதாவது சாப்புட்டன்னா அந்த தலவலி கொறஞ்சுரு எனக்கு
ஆ ஆ
அந்த மாரி நம்மளுக்கு பசிக்கும் போது கூட நம்ப வேற ஏதோ நினைப்போ எதுக்கோ தலவலி அப்டின்ட்டு நம்மளுக்கு பசிக்கும் போது கூட தலவலி வந்துரு அதனால இந்த தலவலி வரும்போது ஒரு வாட்டி சாப்ட்டுப்பாரு
ஆ சேரிங்க
சேரிமா ம் ஆ நமக்கு குடுத்த டைம் சேரிம்மா நன்றிமா நன்றி